ஹலோ ம் சொல்லுங்க சிஸ்டர்
நல்லார்க்கேம்ப்பா சாப்டேஜு சாப் ப்பாடா சாப்பால்லா இனிமேதா சிஸ்டர் நீங்க சாப்டீங்ளா
நா சாப்ட்ட சிஸ்டர் மணி ஒண்ணு நாப்பதாவ்தே
ம் நாங்க நான் இங்க சாப்பறக்கு ஒரு ரெண்ட்ர மணி ஆய்ரு சிஸ்டர் இவுங்க வந்து சாப்ட்றது நாலு மணி ஆய் கிர்வாங்ளா
அப்பா
ஆமா ஈவினிங் டிப்பன் மாதிரி ஆயிரு சாப்பாடு ஆ ஆமா நா கொஞ்ச நேர் ரெண்ட்ர மணி வரைக்கு பாப்பே வரமாட்டாங்க சரி விடுங்க செச்சு சாப்ட்ருவே அதுக்கப்றோ மூணு மணிக்கு வருவாங்க சில டைம் மூணேகால் மூண்ற நாலு நாலு மணி வர எப்ப வேணா வருவாங்க
நல்ல வேல நீங்க வெயிட் பண்ணாம ஆஹ் வி ட்டுக்கார் சாப்ட்டாதா நா சாப்டுவேல்லா
அப்டியெல்லா முன்னாடி இருந்தே சிஸ்டர் ஆ ஹ் ஆஹ் கேக்குதுங்ளா இல்ல அப்பில்லா முன்னாடி இருந்தே கல்யாண ஆயி வந்த புதுசுலெல்லா ஹஸ்பண்ட் சாப்ட்டுதா சாப்பட்ணுன்லா இருந்தே ஆனா ஒரு லெவலுக்கு மேல லேட்டாகவு நம்மளால லா இருக்க முட்ல சோறு முக் க்யம் ல தொப்பக்கி
ஆஹ
அதனால நா அந்த பாலிசி எல்லா வந்து விட்டுட்டே
ஓகே ஃபார்மா இல்ல அ டூ ஓ கிளாக் வரைக்குனா வெயிட் பண்லாம் ஆ போர் ஓ கிளாக் எல்லா டூ மச்சு
அ அது ஒரு நாள் இருக்கலா ரெண்டு நாள் ஒருதங்க தன்மையா தா அந்த மாதரின் போது நம்மளால முட்ல அவங்க இருக்காங்க அவங்க ஏதாவ வேலைக்கு போற இடத்துல ஏதாவ சாப் போடுவாங்கனு நனைக்கிறன் அது எப்டினு என தெர்ல ஆனா கேட்டா இல்லந்தா சொல்றாங்க எப்டிதா பசி தாங்குறாங்கலோ தெர்ல
ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீயாது நடுவுல குடிச்சிருவாங்கல ஆஹ் அவங்க டீ குடிக்கு போது நம்மள யோசிக்கிறா என்ன என் பொண்டாட்டி டீ குடிச்சாதா நா டீ குடி ன்னு யோசிக்கிறாங்களா என்ன அதனால நீங்க சாப்டுங்க உம்
ஆ சாப்ட்றே சாப்ட்றே இந்த கால் முடிச்ட்டு அதா வேலயே
அ சேரி சேரிங் சிஸ்டர்
என்னங்க
ஆ பொட்டேட்டோ ஃப்ரையு முட்ட ஆம்ப்லெட்டு
ம் சரியான சாப்பாடா இருக்கே தயிர் பச்சடியா தயிர் பச்சடின்னா வெங்காயம் போட்டு தயிரா செரி செரி செரி ட்ட இது டொமேட்டோ ரைஸ் செஞ்சதுனால
ஆமா ஆமா
அ பிரியாணிக்கி செய்ற மாரி எல்லா செஞ்சுட்டீகீங்க கரெக்
அ ஆமா
ஆனா வேற லெவல் சாப்பாடுங்க எனக் சாப்ட ரொம்ப புடிக்கு
ஆ இங்க வந்து கால்ல ஸ்கூலுக்கு கெளம்புவாங்களா ஆ ஏ நாத்தனார் பையே டுவெல் த்து அனால அவனுக்கு பேக் பண்ணனு நாத்தனாரு ஓக்கிங்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் பேக் பண்ணணுன்றா காலைலயே செஞ்சிர்றாங்களா அதனால சிம் ப்புலா ஒன் அதா ஒன் பாட் டிஷ்ஷுன்
நா கூட பேக் பண்ணுன் சொல்லம் போது நீங்க தா சமச்சு பேக் பண்
இல்ல இல்ல சிஸ்டர் நா ஒன்னு ஒரு வர்ஷொ ப்ரேக்ல இருக் குலா அப்டின் டிசைட் பண்ணி வச்சிருக்கே
ஆ ஆமா சிஸ்டர் ஒடம்பு பாத்துக்கோங்க சிஸ்டர் அதானே முக்கியொ ம் ம் ம் அப்ப எப்டி பொழுதுல்லா போகுது உங்களுக்கு
இங்க ஓகே அதா டெய்லி ரொட்டீன் எழ்ந்துக்குணு சமைக்கணு பாத்ரொ வெளக் ருக்கனு மிஷின் போடணு மேல காய போடனு அத எடுத்துட்டு வந்து மடிக்கணு திருப்பியு ஈவினிங் எங்கயா ஸ்னாக்ஸ்க்கு பிள்ளைங்கள எங்கயாவது வெளியே கூட்டிகிட்டு போனு திருப்பியு வரணு திருப்பியு நைட்டு சமைக்கணு பசங்க படிக்னு ஸ்கூ கூல் போயி ஆரம்பிச்
ஆனா இப்டியே இருந்தா கொஞ்சோ டல் அடிக்குதானே செய்யு லைஃப்
ரொம்ப போர் அடிக்குது
அப்பல்லாம் ஏதாவது ஒரு நம்ம லைஃப்ல நடந்த மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாப்பிங்களா
அதெல்லா நெறைய யோசிச்சு பா உக்காந்து சிரிச்சு ன்லா இருந்திருக்க இருக்கே
ஆஹ் தனியா ஒக்காந்து சிரிச்சுட்டு இருங்கிங்ளா பாப்பா எல்லா பாத்தா என்ன நினைப்
ப் பாப் அப்ப எங்க பாப்ப பாத்தா என்ன மம்மி என்ன ஆச்சு அப்டின்னு கேட்பா ஒண்ணு இல்ல இந்த சில படத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்ல வேண்டியது தா
அப்ப என்ன நென்ன ச்சு சிரிப்பீங்க சொல்லுங்கமாப்பா
அப்டின்னா ரொம்ப சுவாரஸ்யமால்லா அவ்ளோவுளா நெறைய இல்ல ஏய் ஏய் என்ன காம்மடியே சிலப் சிலப் பாம்பிங்கள தா நெனைப்பே அஹ் சின்ன வயசு எல்லா என்னென்ன அமக்குள பண்னோ எப்டி எல்லா நம்ம ப்ரெண்ஸ் கூட அவுட்டிங்லா போனது எப்டி எல்லா திட்டு வாங்கனோ என்னென்னா எங்க வீட்லலா ரொ
அவுட்டிங்லா போயிருக்கீங்க பரவால சிஸ்டர் நீங்க இதுக்கே ஸ்ட்ரிக்ட் அவுடிங் போட்டு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிறீங்க நாளா போனதே கெடையாது அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டு
ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூடனா எப்போ ப்ரெண்ட்ஸ்னா நாங்க காலேஜா எம் எஸ் சி படிக்கும் போதுதா ப்ரெண்ட்ஸ் கூட வெளியவே போனது அப்பதா அலவ்
அதேதங்ப்பா உம் அப்ப அலவ் பண்ணாங்கன்றத விட நீங்க கேட்காம ட்காம போயிருப்பீங்க ஏஜ் ஆயிருக்கு
அதெல்லா கண்டுபுடுடிச்சுடுவாங்க வீட்ல உம் நாங்கல்லா நாலா எப்டி சொல்றது மம்மி டேடி மம்மி டேடி பெர்மிஷன் குடுத்தாக் கூட அடுத்தது எங்க அண்ணா கிட்ட நாங்க பர்மிஷன் வாங்கனு எங்க அண்ணனு நோ சொல்ட்டாங்கனா நோ தா நாங்க சொல்லு மீன் இப்பதா எங்க மாமியார் ஓகே சொன்னாங்க அ நாங்க களம்புறோ அப்டினா யார கேட்டு போறீங்க எதுக்கு போறீங்க போக கூடாது அப்டின் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க அ ஆ அம்மா வீட்ல இருக் கம் போதெல்லா ட்ரெயின்லயே காலேஜ் படிக்ற வரைக்கு ட்ரெயின் ஏற்னதில்ல சிஸ்டர் இத்தனைக்கு சிட்டி சைட்ல இருந்துட்டு
ட்ரெயின் ட்ரெ அதே நம்ம எங்யாது போனோனாதானே நம்ம ட்ரெயின்ல போவோ நீங்க எங்கைமே போகலேன் சொல்றீங்கல்ல அதனால போல போல
ட்ரெயின்லயே போல அப்டிதா நாங்களா வளந்தோமே எனக் க்லா இப்ப இப்ப நெனைக்கெம் போதுலா சுத்தாத ஊரே இல்லையேடா அப்டினு கொஞ்சொ பெருமையா இருக்கு ஆஃப்டர் மேரேஜு
ம் நாங்க இயர்லி ஒன்ஸ் ராமேஸ்வரம் போவோ சிஸ்டர்
சூப்பர் ஆ ஒன்னு அந்த எடை க அங்கலா போனதில்ல நானு எனக்கு ஆச அந்த பாமன் பாலம் பாக்கணு அப்டின்னு ஆஸ்
நாங்க இயர்லி ஒன்ஸ் போவோ அது அது எப்டின்னா இந்த ம் அங்க அந்த மண்டகப்படில்லா நடக்குன் சொல்லுவாங்கல்ல உங்களுக் தெரியுமான் தெர்ல கோவில்ல சில பேரோட ப ஸ் இப்ப இந்த ப இந்த இந்த ஆளுங்களுக்கு இவ் இவ்ளோ நாள் திருவிழா இவுங்களுக்கு வந்து இத்தன நாள் திருவிழா அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு த அ எங்ளுக் தெரிஞ்சவங்க ஒருத்தவ்ங்களுக்கு திருவிழா அந்த டைமு அப்ப எங்ள கூட்டிட் போனாங்க வாங்க அப்டின் சொல்லி ட்டு அந்த கொஞ்சொ வர்ஷத்துக்கு இத்தன வர்ஷத்துக்கு நா உங்களுக்கு பிரி ச்சி விட்டுருவாங்க போல அப்ப அவுங்களோட சொந்த வீடு அங்க இருக்குது ஆ பூஜையெல்லா சொந்தமா அவுங்களே நடத்துவாங்க அதெல்லா உண்மைலே ரொம்ப மறக்க முடியாத து ஞாபகங்கள் தா சிஸ்டர் எனக்கெல்லா
உங்கிரே
போயிட்டு அங்க தங்கி இருந்துட்டு சாமி கும்ட்டு வர சாமி கும்பறது வந்து பொதுவா எல்லா எடத்துலயு இருக்கது ஆனா நாங்க அந்த கடல் பாத்தது அந்த பாம்பன் பால பாத்தது ஆஹ் பேசப் அப்பற அப்டியே அங்க உள்ள கடல் எண்டு வரைக்கு அதாது தமிழ்நாடு எட்ஜ் வரைக்கு போயிட்டு வந்தோ அங்கெல்லா இருக் த்ரு ஆஹ் பாத்தீங்கன்னா ரெண்டுப் சுத்தி கடலு அந்த எட்ஜ் கிட்ட போகும்போது அதுல ஒரு பாதி சைடு மட்டு பெரிய பெரிய அலையா வருது சிஸ்டர் நம்மள விட ஹைட்டுக்கு ஒரு அலை வருது அப்டிப் பாதி ஆப் ஆப்போசிட் இந்த பக்க பாத்தோம்னா அலையே இல்ல கொள மாரி இருக்கு கடல்
ஆஹ்
உம்ஸ்
ஆனா இந்த ரெண்டு ஓஷன் கூட ஒண்ணு சேராதுன்னு சொல்லிரு ஏதோ ஒன்னு சொல்வாங்களே
ஆஹ் ஒண்ணு சேர்ந்துதா சிஸ்டர் இருக்கு அது வேற வேற ஒரு ஆ அது இது வந்து ஒண்ணு சேந்துதான் இருக் இ பாக்க எல்லா ஒரே மதிர தா இருக்குது ஆனா இந்த பக்கம் அல பெருசா வந்துட்ருக்குது கொஞ்ச தள்ளி கொஞ்ச ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள தள்ளி போனண எல்லா ஒரே கடல் தா ஒரே ஒ அந்த பீச் ஷிரோடுதா பத்தா இந்த பக்கம் அல நெறைய வரு அ இந்த பக்க வந்து கடலை அலையு இல்ல ஒண்ணு இல்லை நிதானமா அமைதியா இருக்கு செமையா இருந்துச்சு ஆமா அதுல அமை ப்பியா இருக்கிற கடல்ல போயிட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் இருக்கு அ ஏ ட்டோங்க
உம்
தண்ணி அப்டியே கண்ணாடி மாரி இருந்துச்சு அந்த ஏடத்துல்ல உண்மையில இப்ப வரைக்கு இது எல்லாமே என்னால வந்து மறக்கவே முடியாது ஒரு மொமெண்ட்ஸ் தா அது எல்லாமே அந்த உள்ள அதாவது என்னன்னா மண்ணுக்குல இருந்து சிப்பி முத்து அதெல்லா பொறுக்கி பொறுக்கி கொண்டு வந்து ஒரு பெரிய மூடே சேத்து பண்ணுவ நா
அப்பா, ஆ
அந்த கடல்ல அ பாக்க பாத்தாலே அவ்வளோ தெரியுது சிஸ்டர், அப்ப நாங்க போனது ஒரு கேங்க்கு ஒரு இருவது இருவத்தஞ்சு பேரு கிட்ட போனோ எல்லாருமே போனோ வீட்ல ஃபேமிலியோட போயிருந்தா அப்ப யோசிச்சு பாருங்க எல்லாரு கடல்ல குளிக்கிறோ என்ன பண்ணிருப் போ கட
அ சும்மாவே அதுவு நமக் தண்ணிய பாத்தாவே ஜாலி ஆக றதுதா இன்னு பெருசா கடல்ல போயி விட்டா அமக்களம்
அதுவு அலையே வராத கடல்ன்னா பாத்துக்கோங்க கிளீனா இருக்கு மிஸ் டர் கிளீன் மாதிரி அவ்ளோ ஒரு கிளீனா இருக்குது அப்ப எப்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆமா கொஞ்சோ மு நாங்கல்லா கொஞ்சொ சின்ன பசங்களா இருந்தா படிப் கொஞ்சம் முன்னாடியிலயே நாங்க வெளாண்டுட்டே இருந்தோ டிஃபரண் டிஃபரெண்டா நீங்கல்லா வருதுங்க அங்க ரொம்ப பேர் போமாட்டாங்க
ஆஹ
அப்போ மீனு அ எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா அங்கேய மீன்லா புடிச் சமச்லா வேற குடுப்பாங்க
ம் கிரேட் ஆ ப்பா நல்லா ஆசத்தீர சாப்பாடு ஆசத்தீர வெளையாட்டு ஆசத்தீர ஒரு சுற்றுலா தலம்
கண்டிப்பா அங்க போய் ஸ்ட்டே பண்ணி இருந்ததா எல்லாத்தைமே சுத்தி பாக்க முடிஞ்சிது எங்களால நல்லா பாத்துட்டு வந்தோ
சூப்பர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர்
எதோ சொல்லிட்டு இருந்திங்கனு நினைக்குற இருங்க சிஸ்டர் கால் வருதுனா கூப்பர்றே
ஆஹ் ஓகே ஓகே சிஸ்டர்